ஹலோ ஹலோ
அ சொல்லுங்க தம்பி
அலோ கேக்குதா
ஆ எனக்கு கேக்குது உங்களுக் கேக்குதுங்ளா
ஆ கேக்குது
ஆ இங்க கொஞ்ச டவர் இஷ்யூ இருக்கு
அதுதான இப்ப சொன்னீங்க
ஆ அப்றோ உங்க மெடிக்கல் எல்லா எப்டி போய்ட்ருக்கு ஜா
என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்ளா அதுக்குள்ளயு இப்ப பேசுனத் கூட மறந்துட்டீங்ளா
இல்ல இல்ல ஞாபக இருக்கு சொல்லுங்க அததா கேட்டுருக்கே மெடிக்கல்ல எப்டி போயிட்ருக் க்கு உள்ள ஷாப்ல ஒர்க் எப்டி போதுன்னு கேட்டே
அது அப்டியே போயிட்ருக்கு
ம் ம் ம்
அம்
அம்மா அப்பா வேல பாக்குறாங்களா வீட்ல இருக்காங்களா
அவுங்களு பார்மசிதா வச்சுருக்காங்க
ஓ
அவுங்க ரெண்டு பேரு தனித்தனியா வச்சுருக்காங்க
அப்பா அம்மா தனித்தனியா இருக்காங்களா
ஐ அம்
நீங்க தெரியமா மொ மொத்தமா உங்க ஃபேமிலில மூணு ஃபார்மசியா
ஆமாங்
அது ஒரே ஏரியாலயே ஒரே ஊர்ல தா வச்சுருப்பீங்க
இல்ல இல்ல நா டிஸ்கன்ஸ் அம்மா பழனி சைட் இருக்காங்க குடுமலப் பேட் பொள்ளாச்சி சைட்ல
அவ்ளோ தூரோ பொயிட்டு வரணுமா உங்க வீட்டுக்கு அதுக்கு
அவுங்க தனியா வீடு கட்டியிருக்காங்க இங்க தனியா வீடு
ஓ
டைம் சரியில்லாதனால தனியா இருக்காங்க
ஓகே ஓகே பாப்பாக் தங்கச்சி யார் கூட இருக்காங்க
தங்கச்சி ஹாஸ்டல்ல படிச்சிட்ருக்காங்க சென்னையில படிச்சுட்ருக்காங்க
லைஃப்ல மேல வர்றந்துக்கான்டி ஃபேமிலியே இப்டி தனித்தனியா இருக்க வேண்டியதா இருக்கு காலம் மாறிருச்சு
அது என்னமோ உண்மதா
அந்த ஃபேமிலி பாண்டிங்கே இல்லாம போயிருது பணோ சம்பாரிக்கிறோ பணோ சம்பாரிக்கிறோனு ஃபேமிலியே தொலைக்கிறோ எல்லாரு
இவர என்னதாங்க பண்றது
அது உண்மைதா பணோ இல்லன்னா வாழ முடியாது வா பணோ வேணுன்னா இப்டி எல்லாத்தையு தியாகம் பண்ணிதா ஆகணு
ஆமா தியாகம் பண்ணி தான் ஆக வேண்டும் நீங்க என்னமா அத முடுச்ட்டீங்ளா ஒன் எயிட்டி மினிட்ஸ்ஸ நீங்க முடுச்டீங்ளா
ஆ இன்னு முடிக்கல
அத பத்தி பேசுனா கட்டாயிரு வேணா
அதுதா
நீங்க எங்கேயு வெளிய எல்லா போயிருக்கீங்களா டூருக்கல்லா
இல்ல தங்கோ நாங்க வே நாங்க விவசாய ஃபேமிலி நாங்க வே டூர் போறதுக்கெல்லா எங்களுக்கு டைமே இருக்காது
அதுக்குன்னு என்னமோ இப்புடியா இருக்கு போறீங்களா வெளிய எங்கயுமே போகாம இருந்து என்ன சமூகோ என்ன பழக்குறீங்க பசங்கலயாச்சு கூப்புட்டு போவாங்கல செரி பசங்களுக்கு லீவு விடுவாங்கல்ல சம்மர் ஹாலிடேஸு அப்பையு போ மாட்டீங்களா
அப்ப போவானுங்க அவனுங்க போவானுங்க அம்மாச்சி தாத்தா விட்டுக்கு போவானுங்க நாங்க அப்பையு நாங்க வீட்ல உக்காந்து வேலைய பாத்துட்டுதா இருக்கணு
இப்டி சொன்னீங்கன்னா என்ன செய்றது
இனமே ஃபங்க்ஷன் போறோல்ல அது தா டூரு எங்கள பொறுத்தளவுக்கு
என்னடா இது
இதுதான் டூர் நா தா சொன்னேல ந இப்போதா சொன்னேன்ல சார் ஆன் லைப்பு பணோ சம்பாரிக்கனா எல்லாத்தயு தியாகம் பண்ணித்தா அகணு ஊர் சுத்தணு எல்லா ஆசையாதா இருக்கு அங்க போனா தோட்டத்து வேலைய்லா யார் பப்பா ரெண்டு நாளைக்கு போனோனா இங்கே வந்து மாடு கன்னுலா யாருமே அவ்ளதா மாடு யார் பாத்துக்குறது
ஆமா மாடு இருந்தா எப்பியுமே ஒரு ஆள் கூட இருந்துட்டே இருக்குணு
ம் மாடு இருக்கு இது
ம்
இது போட்டிருக்கோ ரோஸ் பன்னீர் ரோஸ் போட்டிருக்கோ அதுக்கு தண்ணி பாய்ச்சணு ஒரு நாள் விட்டு ஒர்
ஏனா அது கஞ்சிடு
ஆன் இப்ப ஆபீஸ் வேல பாக்றோனா அது வேற வெக்கேஷன் லீவ் வருன் போலான் இதுக்கு என்னைக்குமே லீவ் கெடையாது
நீங்களா இருக்கனாலதா எல்லாத்துக்குன் சாப்பாடு
ஆமா நாங்கதா சாப்பாடு போட்றோ ஆனா எங்கள யாருன் மதிக்க மாட்றாங்களே நாங்க எங்களோட இதுக்கு விலையே கிடைக்க மாட்டேங்குது அவ்ளோ கஷ்டப்பட்றோ ஆனா மார்கெட்ல
எ இருங்கமா புதுசா ஒரு அண்ணா வந்திருக்காருல நேம் தா மென் சன் பண்ண விரும்பல அவரு செய்வாரு
நம்புவோ நம்பிக்கைதான வாழ்க்கை
அவ்ளோதா அப்ப கரெட் டைமுக்கு சாப்புடுங்க
ஆ நீங்க தம்பி சாப்பாடு கொண்டு வந்துருவீங்களா
நானா தா போய் செய்யுணு என்ன பண்றது ஆமா
அப்பா எங்க இருப்பாங்க
அவரு திண்டுக்கள்ள இருக்காரு
அவங்க சமைச்சு அவரா சாப்ட்டுகுவாரா அவருன்
ஆமா அங்க அவரோட அம்மா இருக்காங்க அதனால ஒரு ப்ரச்சனையு இல்ல
சேரி சேரி
நா ஏதாச்சு எனக்கு தெரிஞ்சத சமச்சுக்குவே அவளதா
அப்ப ஏதாது பொண்ணு சொந்தத்துல இருந்தா மேரேஜ் பண்ணிக்லாமே பண்ணிட்டா அவங்க சமைச்சு போடுவாங்கல்ல
எனக்கு அந்த மாரி யாரு இல்லையே எனக்கு அத்த பொண்ணுல்லா இல்ல
பாக்க சொல்லலான் தம்பி வீட்ல பாக்க சொல்லலா அரேஞ்ச் பண்ணி
ஒண்ணு அர்ஜென்ட் இல்லன்னு வேணாம்னு விட்டுட்ட
இ இப் இதுதான தம்பி நம்ம இப்ப வீட்டுக்கு போயிட்டு சமைக்கணு சாப்பிட்ணு அதுக்கு வீட்ல ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா சமைச்சு வச்சிருவாங்கல்ல
இப்ப இருக்கவங்களா அப்டியா இருக்காங்க
அப்டி இருக்கிறவங்ளு இருக்
நீங்க எல்லா வேற ஜென்ரேஷன்னு இப்ப இருக்கறதுங்க எல்லா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்குது
அப்டிலா இல்ல எல்லா பொண்ணுங்களு அப்டியேவா இருப்பாங்க பாக்க அப்டி இருப்பாங்க
அது நியூஸ் எல்லா கேட்டா அந்த மாரி தான இருக்கு
வில்லேஜ் சைடு பாருங்க வில்லேஜ் சைடு பாக்ற பொண்ணுகல்லா பொறுப்பா இருப்பா சிட்டி பாக்குறதுக்கு பொண்ணுங்கதா சமைக்க மாட்டாங்க அப்டின் சொல்லிக்கிலா ஆனா இங் இங்கியே சமைக்க மாட்டேங்குதுங்க எதுவு
தெரிதா அதனாலதே
போச் வில்லேஜ்லே ரொம்ப எல்லாமே எஸ்
இந்த டூ கே கிட்ஸ் எல்லா ரொம்ப மோசம் மோசோனு சொல்ல முடியாது அது ரொம்ப மாரிட்டாங்க எல்லா
நாங்க சமச்சா நீங்க துணி தொவைக்குணு நீங்க தொவச்சா நாங்க காய போடணு
அந்த இன்ஸ்டாகிராமெல்லா பாத்தீங்கன்னா அப்டிதா இருக்கு
அப்டி இருக்கிறது நல்லதுதா லைஃப் பகிர்ந்துக்கிற வேலையு பகிர்ந்துகிட்டு செய்யிறது நல்லதுதா
ஆ நல்லதுதா என்ன பண்றது அப்றோ வேற என்ன விஷியோ இது மாடு வச்சீ த்னோ பாலு சொசைட்டிக்கு குடுப்பீங்ளா டெய்லி
இல்ல தம்பி அவுங்க வந்து அவுங்கள கறந்து எடுத்துத்து போயிடுவாங்க
சேரி சேரி
நா சொசைட்டிக்குலா ஊத்தமாட்ட பால் காரங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க கறந்த எடுத்துக்கு வாங்க சொசைட்டில ஊத்துனா நம்ளுக்கு கொஞ்சோ லாபோ தா ஆனா சொசைட்டிக்கு தா நம்ம எடுத்துட்டு போய் அங்க ஊத்தணு
அதா கேட்டே ஆமா நெறைய பேர் சொல்லிருக்காங்ளா அதனாலதா கேட்டே
ஆ சொசைட்டிலன்னா இவுங்க என்ன முப்பது ரூவா எடுக்ககிறாங்கன்னா ஒரு லிட்டருக்கு அவுங்க
நாப்பத்தஞ்சு ரூவா முப்பத்து தோ அந்த பாலோட டிகிரிய பொறுத்து நாப்பது நாப்பது ரூபாய் கூட குடுப்பாங்கா ஆனா போய் ஊத்
ஆமா அது அந்த டெஸ்ட் பண்றாங்க அங்க அந்த மிஷின் வச்சு டெஸ்ட் பண்றாங்க போது வந்து பால் அளவு வச்சுதா காசு குடுப்பாங்களாக்கு டென்சிட்டி வச்சு செரி செரி
ஒவ்வொரு பால்ல வந்து அந்த வெண்ணன்றது அதிகமா இருக்கு அதுனால அது அவுங்களுக்கு
ஆ
அ இ குழப்பச்சத்த பொறு
ஆ ஆ சரி சரி ம்
நீ வெளியில வந்து அவுங்க எடுத்துட் அவுங்க கறந்து எடுத்துட்டு போனாங்களாக்கு வெறு முப்பது ரூபா தா குடுப்பாங்க நம்மளால போ முடியாதே அதனால வே காச பாத்தோன்னா நம்ம என்னைக்கு காலைலியு நைட்டு கொண்டு கொண்டு போய் ஊத்த முடியாதுன்னு விட்றது
போகணு உங்களுக்கு கூடவே யாரு சப்போர்ட் இல்லிலெல்ல
ஆம்மா
நீங்க ஸ்கூட்டில்லா ஓட்டுவீங்ளா
ஆ ஒரு ஃபிப்டி பர்சன் டேஜ்
பழகிடு
எங்க நீங்க சொன்னமேரி இன்ஸ்டால பாக்கும்போது நம்மளுக்கே பயமா இருக்கே விட்டு ஏத்துாரா நம்மளே அப்டிதா ஓட்டுமோனு பயமா இருக்கு
அதெல்லா பாக்காதீங்க ஓட்டி பழகிகோங்க உங்களுக்கு யூஸா இருக்கும்ல
ஆ அமத்
ம்
நீங்க பேசுறது கொஞ்சோ கிளாரிட்டியா கேக்கல எதோ கரம்பரா கரமுரானு கேக்குது தெளிவா கேக்க மாட்டேங்கு
இப்ப கேக்குதா நல்லா
ஆ நல்லா கேக்குது சாப்ட்டுக்கிட்டே பேசுற மாரி இருக்கு
எப்டிதானோ சாப்பிடலல்லா இல்ல
வாய்ஸே அப்டி தான்றீங்ளா
அது கொஞ்சோ ஸ்டார்டிங் ட்ரபுள் ஒண்ணு இல்ல
சேரிங்க தம்பி
இன்னு போய் ரெஸ்ட் எடுப்பீங்ளா
இல்ல தம்பி துணி ஊறுது துணி துவைக்கணு ரெஸ்ட் எங்க எடுக்றது துணி துவைக் வடிக்கணு துணி துவச்சி முடிக்கிறதுக்குள்ள மூணு மணி ஆய்டு அப்புறோ மாட புடிச்சி
மாட அங்கறந்து இங்க கூட்டிட்டு வறீங்க தெரியு
ஆமா அதுக்கப்புறோ மாட்ட கட்டி முடிச்சோனே பசங்க வந்துருவாங்க அவனுங்கள மேய்க்கணு மாட்ட மேச்சி முடிச்சோனே பசங்க வந்துறுவானுங்க அவனுங்ள மேய்கணு
ஆமா
அப்புறோ திரும்ப நைட்டு பிடிச்சு கட்டணு அப்புறோ அவங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்ணு அவ்ளோ தா அதா முடிஞ்சுரு அப்றோ தூங்க வேண்டிதா
அவ்ளதா உங்களோட ஒரு டே முடிஞ்சிரு இன்னு அடுத்த மார்னிங் மறுபடியு இதே சேம் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிருவீங்க
அதேதா
சரி அப்பப்ப மதுரைக்குள்ளயே வந்து சுத்தி பாத்துட்டு போவீங்கள
சுத்தி பாக்குறதுக்குன்ல்லா கிளம்பிட்டுல்லா வரமாட்டோம்ப்பா எதாய் இப்ப மதுரையில போய் மதுரையில மீனட்சியம்மன் கோயில் இருக்கா அங்க எதாவ்து விசே இப்ப மேக்சிமம் வலகாப்பு கூட அங்கதா போட்றாங்க யாராவ்து கூப்புட்றாங்களா அப்ப போலா ஃபங் மேரேஜ் கூட அங்க கோயில தா பண்ணுவாங்க
சேரி சேரி
போய்க்க வேண்டியதா அஹ் கிளம்பவே மாட்டோ கிளம்பவு விட மாட்டாங்க
சேரி சேரி
வீட்டுல இம்புட்டு வேல கெடக்கு சுத்தி பாக்க போகிறீங்களான்னுவாங்க
இந்த வயசான பாட்டியதானே சொல்லுவாங்க
வயசான பாட்டியிலருந்து ஹஸ்பண்ட் வரைக்கு எல்லாருமே தா
சரி விடுங்க
நா கூப்புறே செகண்ட் கால்ல கூப்புறே தம்பி